ஆ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
செரி செரி என்ன பண்றீங்க
எங்க அம்மா கூட உக்காந்து பேசிட்டு இருந்த
என்ன சொல்றாங்க உங்க அம்மா
எங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா
நாளைக்கு சீல எடுக்க போறத பத்தி பேச்சா
ஆமா ஆமாங்க அதுக்குதா வர்ல
அ வர்லன்னா உங்க மாமா மனசுட்ருவாரு போயிட்டு வாங்களா
இல்லைங்க மாமாலா மனசு உட மாட்டாரு எங்க அம்மா சொன்னா எங்க அம்மா சொல்றாங்க அ உனைய வந்து போக வேண்டா அப்டின்னு சொன்னா கூட நீ எகிட்ட சண்ட போட்லா உய்ன போன்னு சொல்றே ல நீ எதுக்கு என்னைய கூப்புட்ற நீ ஜாலியா போயி டுவா அப்டின்றாங்க எங்க அம்மா
உங்க அம்மா சொல்றது சரிதானே நீங்க போக வேண்டியதானே
நா போலாங்க அங்க போனா என்ன தெரியுமா ஒரு பிரச்சன எங்க அப் பா கூட பொறந்தவங்க வந்து மூணு அக்கா இருக்காங்க அவங்க மூணு அக்கா வருவாங்க அப்போ அதுல வந்து ஃபஸ்ட்டு அ அத்தை அத்தையோட பையனுக்கு கல்யாண ஆயிடுச்சு அப்போ வ வ அவங்கள வீட்டுக்காரம்மா வருவாங்க
அந்த பொண்ணுக்கு வந்து இப்பதா வந்து இருவத்தி மூணு வயசோ என்னமோதா
பெரிய ஆளுக்கூட கல்யாண பண்ணிட்டாங்களா
அவங்க பதினேழு வயசுலயே கல்யாண பண்ட்டாங்க பதினெட்டு வயசுல கொழந்த பொறந்துருச்சு
சேரி சேரி
அத அந்த கதையிலா உட்டுருங்க அவுங்கல்லாம் இருப்பாங்க அவுங்கல்லாம் இருக்கும் போ ஏ நான் மட்டும் தனியா இருக்கணுலங்க எங்க அம்மா இ இருந்தாங்கன்னா சரி எங்க அம்மா இருக்காங்க ஆ அப்டி இருப்பா
தெனாவட்டுல நம்மளும் ஆடுவோம்
ஆமா ஆடுவோம் கேக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இப்ப அம்மா இல்லன்னா நா ஏதாவது லூஸ் மார் ஆ லூஸ் மாரி பண்ணிட்டு இருந்தனா அப்பறோ ஏதாவது இது சொல்லிட் டாங்கன்னா அப்பறோ எதோ எனக்கு எ அது வந்து நல்லா இருக்காது
இது மூணா சொல்லி தருவாங்கவே
ஆமா ஆமா அது இல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க அம்மாவே வரல இவளுக்கு எதுக்கு வந் எதுக்கு ஆடிட்டு வந்திருக்கா
எப்டிங்க நீங்க மட்டும் இப்டியல்லாம் யோசிக்கிறீங்க
அப்டிலாம் நினைப்பாங்க நினைப்பாங்க நம்ம வந்துட்டு யாரும் நம்பக்கூடாது நீங்க வேற சொல்லியிருக்கீங்க
ஆமாங்க யாரையும் நம்ப கூடாதுங்க லாஸ்ட்ல ஏமாத்திட்டு போயிருவாங்க உங்களையே
ஆமாங்க
அப்பறம் நம்மதான் உட்காந்து அம்மாவும் சொன்னா அப்பாவும் சொன்னா ஒண்ணு நடக்காது
ஆமாங்க அதுதான் எங்க அம்மா சொல்றாங்க ஆ சொல்லுங்க அதான் எங்க அம்மா
நீங்களும் உங்க அம்மா என்ன சொன்னாங்க
அதாங்க எங்க அம்மா சொல்றாங்க நீ வந்துட்டு அ என்னமோ சொன்னாங்களே அய்யயோ
ஆ புது ட்ரெஸ்ஸு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ போட்டுட்டு போகணும்னு தானே ஆடிட்டு இருக்கே
அப்டின்னு சொன்னா அது என்னமோ அது ஒரு கார்ணொரு நம்ம வந்து முட்டிக்கு மேல வரைக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல குட்டி குட்டின் ஆமா அது வந்துட்டு இங்க என்ன வந்து அது வரைக்கும் எடுத்ததே இல்ல எங்க அம்மாதான் வந்து ரெண்டனம் எடுத்து கொடுத்தாங்க எடுத்துக் கோ அப்டின்ட்டு அப்பறோ சேரி அப்டின்னு நானும் எடுத்துட்டு வந்தேன் எனக்கு எங்கயோ போட்டுன் போய் ஆகணும் சேர் நம்ம நாளைக்கு போகும்போது புதுமி ஆமா ஆமாங்க அதுயில்லாம
பெரிய நல்ல க கார்ணோ
ஆ அதுதாங்க நாளைக்கு வந்து நீ கடைக்கு போ கடைக்கு போனா எனக்கு வந்து ஒரு சீலயு கெடைக்கு ஒரு இப்ப இது கீழ பசங்க போட்ற டிரெஸ்ஸு கெடைக்கு எங்க அப்பா வந்து எடுத்து குடுக் எப்போ சொன்னாங்க ஆ அ எங்கம்மா சொன்னாங்க கல்லூரிக்கு வந்து அதலா போட கூடாது அப்டி சொல்ட்டாங்க அப்ப நா வந்து சொன்னே கல்லூரிக்கு போட கூடாது பரவால்ல நா வெளில போட்டுக்குவே எனக்கு எடுத்து குடுன்னு ப்றோ எங்க அப்பாவு சேரி எடுத்து குடுத்துரு அப்பிடின்ட்டாங்க எப்பிடியு எங்க அம்மா வந்து இந்த அ எதாவ் நல்லா இருந்துச்சுனா நீ எடுத்துக்கோ அப்டின் சொல்லுவாங்க அப்ப நமக்குத் ஆடயே நெறயக் அவ்வாடையுன் நெறையக் கெடைக்கில்ல
ம் நல்லா யோசிக்கிறீங்க நீங்க அருமையான எ இது எப்டியாச்சு உங்க அம்மாவ கூட்டிட் போயிருங்க
ஆமாங்க நா வந் சொன்னே எங்க அம்மாட்ட அம்மா நீ வந்துட்டு ஆட் ட்டோல போயிக்லா அப்ப கூட வந்துட் டு ரெண்டு மூனுன்னா வேணா எக்ஸ்ட்ராவா எடுத்துக்லா அங்கப் போய் வந்து நம்ம பாத்ரூம் யூஸ் பண்றமா இருந்தா கூட நம்ம பயன்படுத் உபயோச்சிக்லா
ஆ அதா அது துணி கடைலா நல்லாதா இருக்கு
ஆ நா அது அது பெரிய கடதா அதனால நான் நானு வந்து வரே நம்ம யாராவது எங்கப் போறிங்கின் கேட்டாங்கனா எனக்கு வந்து துணி எடுக்கப் போறோ அந்த சைடு போய் பாக்கறோன் சொல்லிக்லா
ஆ
இப்ப முடியலனா வேணா ஒரு மண் நேரோ ஒன்ற மண் நேரோ இருந்துட்டு அ என்னோட தங்கச்சி வந்துப் படிக்கணு அவ வந்துட்டு அவளு வ வேற பக்கோ படிக்க போற நாளைக்கு அவளுக்கு இருக்குது அது வந்து போகணுச் ஆ அவ வந்துட் அ அப்பிடி போய்க்லா நம் சொல்லிட்டு போய்க்லாமா அப்டின்னே எங்க அம்மா வந்துட்டு ப இது பேருந்துல வர முடியாதுன்‌ சொன்னாங்க ம அப்போ எங்க அம்மானால பே ஆ நா அப்றோ வந்து நம்ம மூனு சக்கர வாகனத்துல வேணா போகலானு எங்க அம்மா சொன்னாங்க வந்து நாந்தா குடுக்கன்மாமா அதுக்குனு சேரி அதுக்குனு சேரின் அதா அதா அதுக்குனு சேரின் சொல்லிட்டே சேரி நானே குடுத்துட் க்றே
அ
போலா அப்டினப்றோ எதுக்குமே எங்கம்மா ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இத்தினிக்கு நா சொன்னமா நாக் காலைல என்னிச்சு வுனக் வேல செஞ்சித் தரே அப்டினா எங்கம்மா இன்னிக் காலைல நால்ற மணிக்கு எந்திரிச்சாங்க நால்ற மணிக்கு எந்திரிச் சு சமச்சு வச்சுட்டு எங்கிட்ட சொல்லாமயே ஊருக்கு போய்ட்டாங்க அவங்க ஊரு வந்துட் அவங்க வு ஆ அவங்க ஊர் வந்து கொஞ்சோ ரொம்ப தூரங்க
ம் ம் செரியாங் கிரஞ்சர்
ஆ அதால அங்கப் போய்ட்டாங்க
அ
அ அங்க வந்து மரோ செடி கொடி எல்லா இருக்குற ஒரு ஊரு
ம் ம்
அப் அங்க போய்ட்டு என்ட்ட சொல்லல நா வந்து குடுச்சுட்டு ரெடி ஆயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளிய வந்து பாத்தா
ம்
ஏந் தங்கச்சி தூங்கறா எங்க அப்பா ஒரு பக்கோ தூங்கறாங்க அம்மா கு அ அம்மாக்கு கூப்ட்டு எங்க இருக்கீங்கன் கேட்டா
ட
வதா போயிட்ருக்கே இந்த எடத்துல அப்டின்னாங்க
லியா
ஆ சொல்லவே இல் நைட்டு வந் ஆ இரவு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எது ஏதோ குடிக்கிறக்கு தா வாங்கிட்டு வந்துருந்தாங்க என்னன் கேட்டா உங்களுக்கு ஒடம்பு சரில்ல பாக்க போறேன்னாங்க
ம்
ஆனா இவ்ளோ சீக்கிர எந்திரிச்சு போவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்
பறம்
ஏலே நா வந்து எங்க அம்மாக்கு கூப்பிடும் போதே மணி ஏழரையோ ஏழே முக்காலோ அந்நேரத்துக்கே எங்கம்மா ஒரு எட சொன்னாங்க அவ்ளோ தூர போயிட்டாங்க வீட்ல இருந்து எப்ப கெளம்பி போனாங்க கூட எனக்கு தெரியாது
அவங்க அம்மா வீடுல
ஆ அப் ப்ற வந்துட்டு சேரினு நா ஆ அப்றோ சேரி நா போய்ட்டு வரே அப்டின்னு சொன்னே எங்கம்மா சொன்னாங்க நீ வந்து பஸூ அதாவது பேருந்து ஏறிட்டீன்னா எனக்கு ஒரு ஆ அ குறுஞ்செய்திய மட்டு அனுப்பு
செரி
ஆ தொலை அழைக்கணுனு அவசியோ இல்ல
ம் அழைக்காத நீங்க குரு ஞ் சேதி மட்டு அனுப்பு அப்டிட்டாங்களா ம்
ஆமா இல்ல நா அம்மா வந்து அழைச்ச நா வந்து அழ ச அம்மா வந்து எனக்கு அழைப்பாங்க எனக்கு வந்து பே பேசுறக்கு புடிக்காதுங்களா அதனால நா வந்து எங்க எனக்கு வந்து போண்ண அலைபேசில பேசுறக்கு புடிக்காதுங்க
என்கிட்ட பேசுறீங்க
உங்ககிட்ட பேசுனா நல்லா இருக்குங்க
ஐய்யோ நம்மதா
அஹா ஆமாங்க அப்பற வந்து அதனால நா வந்துஆ எங்கம்மா குறிஞ்செய்தி அனுப்ப சொன்னாங்க நா மறந்துட்டேங்க உண்மையிலயும் மறந்துட்டே அ நா வா பேருந்துல ஏறி உக்காந்த ஆ வந் அது வந்து ஞாபக வந்துச்சுங்க மணி பத்தரை ஆகிடுச்சு இதுக்கு மேல சரி எதுக்கு போய் அனுப்பிட்டு
எவ்வளோ மணி ஆயிடுச்சு
அது ஏழு எட்டு இருவதுக்கு பேருந்து வந்துச்சு பேருந்துல ஏறிட்டே
அது இன்னைக்குவர உங்க பேருந்து சீக்கிரமா வந்துருச்சு
ஆமா
ஆ
அதுவு பத்தரை மணிக்கு வந்து எனக்கு ஞாபக வந்துச்சு அம்மா சொல்ல சொன்னாங்களேன்ட்டு
ஆ ஆ
அதுக்கு மேல அனுப்பி என்னங்க இதுண்ட்டு நா விட்டுட்டே
ஆ அதனால பம்ப்பு வச்சுட்டாங்களா
ஆமா வீட்டுக்கு வந்தப்பறோ எங்க அப்பா வந்து அ அம்மா அதுக்கு முன்னாடி எப்பயோ வந்துட்டாங்க அ என்னோட ஆ வந்து வீட்ல தனியா விட்டுட்டு போனாங்கட்டி வந்துட்டாங்க
ஓ சரி சரி இல்லைன்னா உங்கள தண்ணியா விட்டுட்டு போயிருப்பாங்க உங்க உடன் பிறப்புனால உங் நீங்க நீங்க
ஆமா அப்பறோ வந்துட்டு அ கூப்ட்டு நா இப்படி வீட்டுக்கு வந்தோன்னே எங்க அப் பா சொன்னாங்க எந்த வழியில வந்தன்னு கேட்டாங்க நா வந் அந்த எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு சந்து இருக் கு அந்த சந்தோட பேர் வந்துட்டு கொஞ்சோ மோசமான பேரு அந்த அந்த அது வழியா வந்த அப்படின்னு நா சொன்ன அப்ப எங்க அப்பா இருந்துட் டு நா உன்னைய எதுல வர சொல்லியிருக்க நீ எதுல வர பஸ்சு பேருந்து காரணு இங்க நிறு செர் சொல்லு அங்னாச்சு சொல்லு அ வந்து ஓட்டுறவங்க வந்து
உங்கள பக்கத் இதுலே பேருந்து வருமா இல்ல நீங்க நடந்து போற
நா நடந்து போணுங்க போணு போணு போணு போகணுங்க ரொம்ப தூரோ போனுங்க ரொம்ப தூரோன்னா ஒரு கோ ஒரு கொஞ்ச தூர போணுங்க ஒரு பத்து நிமிஷத்துகிட்ட நடக்கணு
நடந்துதா போணுமா
எங்க வீட்டு கிட்ட வந்து அவ வர ஆமாங் வரமாட்டங்கறா இல்லங்க இ ய எளிமையாவே போய்க்களா
நீங்க இருக்கறதே இதுதா நீ
போய்க்கலா ஆமாங்க போய் போய்க்லா
ம்
அ உங்களுக்கு வந்து என்னமோ வருதுங்களா
ஆமாங்க இருங்க கூப்பற்ற பாத்துட்டு ம்